ஆ அதான்ப்ப அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல கட் இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருமோ
செரி ஆமா ஆமா
ஆ இது எல்லாமே ஓர அளவுக்கு கரெக்ட்டா குடுத்துட்டே இந்த கடைசியில வந்து பர்சன்டேஜ் சு கேட்டுச்சுப்பா எனக்கு என்ன குடுக்குறதுன் தெரியல அ நா சாப்ட்ட பா சாப்ட்ட நானு அ சதீஷ்கு எடு எடுத்து வச்சுட்டு வந்தே
ஆ
ஆமா இது என்ன வைக்கன் தெரியல அதா சாம்பார் சாத வச்சு முட் முட்ட சாப்ஸ் வச்ச ஆ ஆமா வடக பொருச்சே ஆமா ஆ அதா ப மாம்பழ நறுக்கி வைக்கதா மறந்துட்டே
அப்டியா அவங்க கால்ல சாப்பில இந்த டெஸ்ட்டுக்கு வந்து சாப்புட கூடாதா
அடட் டா ஆ
அதனால சாப்புல்ல நைட் ஆனா ரெண்டு மணிக்கு அவங்க வீட்ல இருந்த ஒரு கல்யாணொ
இல்ல அப்ப அ இல்ல அப்ப டெஸ்ட் எல்லா முடிச்சுட்டு ஏதாது ஒரு ஃப்ரூட் ஜூஸ டக்
ஆ குடிச்சுட்டாங்க குடிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க அண்ண இருந்தாங்கல்ல அவங்க சாப் அப்படாமா அனுக்கு வேலச்சரி வரைக்கு அந்த இது பேங்க் காண்டிதா அவசரமா வந்தாங்க அப்பற அவங்க அண்ண வந்து ஜூஸ் குடிக்க சு அனுப்புனாங்கனா அத வீட்டுக்கு போய் சித்தி சாப்பாடு பண்ணி வச்சிருப்பாங்கப்பா சாப் புடுங்கன்ன ஆ சாப்ட்டே அப்டின்னாங்க அதா ரெஸ்ட்டு எடுப்பாங்கன் நெனைக்கிறே இப்போ
ஓ செரியா செரியா ஆ ஆ முருகா ஆ அதுதா ஆ அந்த அதுக் கிழ் ஆ ஸ்பெஷலா டேப்லெட் குடுத்துருக்காங்க அப்ப என்ன
ஆமா
வலிக்காம இருக்கறதுக்
வலிக்காம இருக்கறதுக்கு டேப்லெட் குடுத்துருக்காங்ளா அவுங்களு நேத்து எங்க அவுங்க வீட் வீட்ல பிரியாணி எடுத்துட்டு வந்தாங்க நமக்கு பிரியாணினா எவ்ளோ புடிக்கு சாப் ப்டவே முடில வாய்லே வெக்க முடில டேஸ்டே இல்லாத மாரி இருக்கு அப்டியே நம்ம அப்டியே ஒரு இதா யோச்சுட்டே இருக்கறதுனால சாப்டவே முடியல அவுங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஆ ஸ் லெக் பீஸ் வெக் றாங் எல்லாமே வெக்கிறாங்க இல்ல எனக்கு வேண்டா அப்டின் சொல்றே அவுங்க புடு சாப்டாம ஏ படுத்திருக்க சாப்புடுன்டு சாப்பாடு வெச்சுட்டு குடுத் த்துட்டாங்க என்னால நாலு வாய்க்கு மேல சாப்பட முட்ல குப்பைலதா போட்டே திருப்பி காலேலயு அத சூடு பண்ணி எனா நைட் லேட்டாதான எடுத்துட்டு வந்தாங்க கால்ல அத சூடு பண்ணி பேக் பண்ணி குடுத்தாங்க நா பஸ்ஸு ஏறதுக்கு முன்னாடி இவுங்க சாப்ட்று பஸ் ஏசி பஸ் வேற நீ சாப்ட்டனா எல்லாத்துக்கு ஸ் ஸ்மெல் வரு கை கழுவறதுலா கஷ்டோ அத்னால சாப்ட்றுன் சொன்னாங்க சேரின் சாப்புல்லான் பாத்தா அப்பையு நாலு வாய்க்கு மேல வெக்கவே முடில
ஆடாடா அப்புடிதாப்பா இருக்கும் ஆ மைண்டு இந்த மாரி சுச்சுவேஷன்ல சாப் பாடு ருசி தெரியாது பசி இருக்காது ஆ செரியாய்ருயா செரியாய்ருவயா ஆ ம் பிள்ளைங்கள்லா நல்லபடியா நல்ல சந்தோஷமா வைப்பா ம்
ம் நாங்க போவோ திருச்செந்தூர் போவோ அடுத்து புரட்டாசி மாசோ நம்ம மால போட்டு முத்தாரம்பனுக்கு போனு
ஆமாயா ஆமாயா
இந்த தடவ முத்தாரம்மனுக்கு போன தடவ என்னால காசு குடுக்க முடியில அப்ப ரொம்ப ஒரு சிக்கலான என்ன நாங்க அப்பதா வந்து ஆ வெளிநா வெளி மாநத்துல இருந் து தமிழ்நாட்ல அந்த நேரத்துல சுத்தமாவே இல்ல எகிட்ட கடன் வாங்கியாது குடுத்துருக்கணு அந்த நேரத்துல எ குடுக்காம் போயாச்சு ஆனா இந்த தடவ அதவிட அதிகமாவே ஆ முடிஞ்ச குடுத்துட்டே கம்மியா குடுத்த இந்த தடவை எப் கூட முடிஞ்சு ஆனா அதனால அம்மன் என்னை கோச்சிக்க மாட்டாங் ளோட அம்மாதா வந்து என்ன
அதெல்லா கோவிக்க மாட்டாங்க இன்னோ நாலா நாலா எப்டி எப்புடிங்குற ஒருரூவா ரெண்டு ரூவாதா தெரியுமா செரி நீ நம்ப மாட்ட
நா ரெண்டாய் ரூபா எப்பியுமே ரெண்டாய்ர்த்தி ஐநூ ரூபா குடுத்துருவே‌ சித்தி சாப்பாடுக்கு மட் சாப்பாடுக்கு நா அவ்ளோ குடுத்துருவ இது வரைக்கு ஒரு மூணு வருஷொ இருக்கு இந்த புளியோ செய்வாங்கல்லா அம்மா இந்த அவுங்க நம்ம எடுத்துட்டு போய் எல்லாருக்கு சாப்பாடு குடு ல அதுக்கு நா எப்பியுமே குடுத்துருவே
ம்
எனா அடுத்தோங்களோட பசி ஆத்துறது நல்லதுன்னு அம்மா நீங்க எவ்ளோ செலவாச்சுன் சொல்லுங்க போனதட் ரெண்டாய்ர்த்தி ஐநூருவா ஆச்சுன்னாங்க ரெண்டாய்ர்த்தி ஐநூருவா முழுசாதா குடுத்த
சேர் சேர் சேரிப்பா நீங்க நீ குடுக்கணுன் நெனைக்கிறீ இல்ல ஆ உன்னால என் ஏண்டது எ என்ன குடுக்குறியோ குடு
ம் எனக்கு காணிக் கியா வந்ததுலயூ நா ஒருவா கூட செலவு பண்ண மாட்டே அதுல இருந்து நா வந்து கார் போட்றது அதுலருந்து போட்றதுலா கடையாது அத கொண்டு போய் உண்டியல்ல போடுவ ஏ கை காச போட்டுதா நா போவே கோயிலுக்கு ம் கை காசு ஒட்டுக்கா கோயிலுக் போவ கோயில நா செய்யா செஞ்ச அனா வந்து எல்லா சாமியு நாளைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்ல ஒரு ஒரு மிராக்கல் நடக்கணு அப்டினு நம்புறே நா
ஆ அப்டிப்பா ஆமாப்பா ஆமாப்பா மொதல்ல முத்தாரம்மாவு இருக் காதிரன் நம்ம சமயபுரொ மாரியம்மா இருக்கா
சமயபுர மாரியம்மனுக்கு நாங்க போய் வந்துட்டு அவ்ளோ தூரொ அந்த அம்மன்ட்ட வந்து அவ்ளோ நேர நின் பேசிட்டு வந்திருக்க அன்னைக்குன் பாத்து ன்னா கூட்டொ அவ்ளோ கூட்டத்துல நகரவே இல்லயே ஒரு காமண் நேரமா வந்து அம்மன் முன்னாடியே நின்னுட் இருப்போ நாங்க அம்மாடி அம்
பரவால்லைல
அம்மனுக்கு முன்னாடி இருக்கவங்க நகரவே வெக்கல நா நேர பின்னாடி நின்னுட்ருக்கே நா அவ்ளோ நேரோ அவங்ககிட்ட பேசிருக்கே அம்மு கூட நடுல ஒரு நாள் கனவுல வந்தாங்க ரித்தி ஒரு ரெண்டு மாசொ இருக்கு இந்த வீட்டு ட்டுக் வந்தக்கப்றொந்தா நெனைக்கிறே கனவுல வந்து நல்லா சிரிச்ச முகமா பூ வச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு கனவுள வந்து வா உள்ள வா உள்ள வாம்மா அப்டின் சொல்லி கூட்டிட் போனாங்க அதுக்கப்றொ பாக் க்ற அது சமயபுற நீ என் நம்மளுக்குன் ஒரு தனி ரூட் வெச்சு கூட்டிட் போனாங்க நீ வா உள்ள அப்
ம் ஓ பரவால்ல இல்ல
பா அதுதா எனக்கு புரில இத்தன சாமி நம்ம கனவுல வந்திருக்கு இவ்ளோ நமக் கும்படுறோ அனா நமக்கு ஏ இப்படி ஒரு சோதன இதுலருந்து எப்படி வெளிய வர போறோ
அ சமயபுற அம்மா வந்து வா இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீ நா உன்னிய கூட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாப்பா
வெதையமாரி எனக்கலா வந்து பெருமாள் கனவுல வந்ததே கெடையாது இந்த தடவ நா சொன்னல் நம்ம ரெண்டு பேரு வந்துட் போய் நம்ம நின்னுட்ருந்தோ அப்டின் சொல்ட்டு நட வந்து தொரக் க்கிறதுக் அபிஷே அந்த பூவெல்லா வெச்சு அலங்காரலா பண்ணி வை விடிய காலைல நம்ம போய் நிக்கிறோ நட அந்த ஸ்கிரீன தொறக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணி நிக்கறோ அப்படில்லா எனக் கணவு வந்துச்சு
ஓ அப்புற என்னப்பா ஆ இது என்ன ஒரு சாதாரண விஷயம்ப்பா ஆ சாதாரண அதுதா ம்
ம்
எல்லாருக்குமே லைப்பி ல ஆ ஒ ஒருத்தருக்கு லைஃப்புல ஒரு எதாவது ஒரு சப்ஜரி இது மாரி நடக் குறதுதாம்ப்பா என்ன நீ யார வேணாலு கேட் டு பாரு எதாவது ஒரு இது இருக்கதா செய்யு லைஃப்
ச மீனா தாத்தாக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணாங்கள அந்த கத உங்களுக் தெரியுமா
என்ன சர்ஜரிப்பா
சர்ஜரியில்ல எதோ ஒரு கட்டி மாரி இருந்துச்சுன் தாத்தா அன ஓ அன் அந்த தாத்தா ஆவடிப்பா தாத்தா கூட்டிட் போய் எடுத்துட்டு வந்தாங்கன் சொன்னாங்களே
ஆமா ஆமா அது தாத்தா ஹாஸ்பிட்டலயே வரமாட்டேன்ட்ருந்திருக்காங்க அப்புறோ எங்க தாத்தா வலுக் ருக்க டைமா ரிச்சா புடுச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயி அது இது பண்ணாங்க ஆமா
ஆ அதா கேட்கறே ம்
அதாப்பா லைப்ல நம்ம கேட்டோன்னா ஒ ஒரு ஒருத்தருக்கு யார கேட் டாலுமே எதாவது ஒரு இது சர்ஜரி எதாவது அது மாரி இருக்கதா செய்யு என்ன நமக்கு இது வந்து இது இது நமக்கு ஒரு ஒரு பயத்த கொடுத்து நம்மள ரொம்ப இது பண்ண வைக்குது அவ்ளோதா என்ன ம் யாரா இருந்தாலுமே இருக்கு ஆ
பயோ இருக்கு ஆனா அந்த பயத்த நெனை க்கும் போது வந்து அ அது அறியாமிமே நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணல எதா இருந்தாலு நம்ம விட் டு கொடுத்து போயிருக்கோ சோ நம்ம இந்த அளவுக்கு நம் நம்மளுக்கு வந்து முருகன் தொணை இருக்காரு அவர வந்துட்டு எப்பையுமே சோதி ப்பாரு என்னைய வந்து அளவுக்கு அதிகமா சோதிச்சிட்டாரு ஆனா கை மாட்டாருன் நம்புற நா
ஆ முரு
ம் அவர நம் அவர நம்பறே நா திருச்செந்தூருக்கு வரும்போது நா சிரிச்சுட்டு வரணு உங்களோட எல்லா நா திருச்செந்தூர் வரும்போது நா தந்தோஷமா சிரிச்சுட்டு நாங்க ரெண்டு பேருமா வரு
ம் ஆமாப்பா ஆமாப்பா ம் எல்லா ஆமா போவோ சதீஷ்சு நீயி பிள்ளைங்க அதா ஆமா
ஆமா எல்லாரு இன்னக் கொலதெய்வத்தையு நா ரொம்ப நம்புறே ஏன்னா நா எப்ப வந்தாலு
ஆ ஆமாயா இருக்கங்குடி போனியாப்பா இரு க்கங்குடி மாரியம்மா பாத்துட்டு வந்தியாப்பா
இந்த மூன் நாளுக்கு இல்ல இல்ல சித்தி சாப்பல்லா மொர நாள் போனே அப்ப என்னால போ முடியாத நெலம மூன் நாளுமே
ஓ செரிப்பா ஆ நானு போகவே இல்லப்பா நானு ம் நானு பக்கத்துல இருந்தோமா ஆ நானு அங்க பக்கத்தில இருப்பன்னா எப்போ ஊருக்கு போனாலு அந்த அம்மாவ போய் பாத்துட் பாக்காம வரவே மாட்டே மாசத்துக் தடவ இல்லைனாலு எப்போ ஊருக்கு போறனோ போறப்போ அந்த அம்மா பாத் துட்டு வருவே இங்க வந்து அப்புறோ ஓ போயி பாக்கவே முடியல போனாலு நம்ம அப்டியே அலுப்பா இருக்கோமா போய் அந்த அம்மாவ போய் பாத்துட்டு வர்றதுக்கு மலச்சிட்டு போகாமலே இருந்துர்றோ ஆமா அடுத்து நம்ம போவோம் போயிட்டு அங்க அம்மா இருக்கங்குடி அம்மாவையு பாத்துட்டு வருவோ
பாத்துட்டு வருவோ எல்லா சாமியுந்தா தொண நாளைக்கு அத வெட்டி
ஆமா ஆமா நா இன்னைக்கு ம் நா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன்ல அதுவுமே அப்டிதா நா ரொம்ப ஒரு மாரி ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கும் போது தன்னால அப்டியே இந்த வீடியோ வந்து கண்ல பட்டுச்சு எனக்கு அதுவு கரெக்டா நம்ம இருக்கன்குடி அம்மா ஆ அதுவு நம்ம இருக்கன்குடி அம்மா அதுக்கு தா அதுக்கு தா வச்சேம்பா அதுக்கு தா வச்சே நம்ம தெய்வங் கெல்லா இருக்காங்க அப்டிங்கிறக்கு தா வச்சே நானு எனக்குமே அப்டிதா அது கண்லபட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏனா இருக்கங்குடி அம்மா வந்து வ அந்த இதுல வந்து நமக் வரணுனா அவ்வளவு அந்த ஆப்ல எவ்வளவோ அது வருது வீடியோல்லா வருது அதுல கரெக்டா நா நா ஒரு மனசு ஒரு வேதனையில ரொம்ப இதா இருக்கும் போது அந்த அம்மாவே அப் அப்டியே வந்து நா வந்துட்டேன்ல்ல இனி உனக்கு எல்லா சரியாயிரு அப்டின்னது ஆ அது ரொம்ப அது அதுனாலே இத நா சேவ் பண்ணி வச்சே இதெல்லா
ஆமா கடவுளு ரிசல்டு ஒன்னு இது டாக் டு ரிசல்ட்டு ஒன்னு அவங்களாலே எதையுமே கரெக்டா சொல்ல முடியாதுல்ல இத்தன டெஸ்ட் எடுத்துதா அவுங்க ஒரு விஷ்யத்தையே கன்ஃபார்ம் பண்றாங்க
ம்
இன்னைக்கு ஒன்னு சொல்றாங்க நாளைக்கு ஒன்னு சொல்றாங்க
அதா அதா அவங்க ஒன்னு கடவுள் இல்லையே ம்
டெஸ்ட் எடுக் கடவுள் இல்லல நம் கடவுள நம்புவோ ம்
ம் நம்பிக்கையா இருப்போம்ப்பா அ செரியா செரியா நா இப்ப நா வ நா பாத்துக்குறே நாளைக் நாள கழிச்சு வ வ வ நா வீட் வீட்ல தான இருப்பே நா இருந்து நா வ
நாளைக்கி நீங்க நல்லா வேண்டிக்கோங்க ம் நாளைக்கு நல்லா வேண்டிக்கோங்க நாளைக் ஃபோன் பண்ணி ஆப்ரேஷன் டேட்ட சொல்லிட் டாங்கன்னா நா அடுத்து இங்க கொஞ்சோ முடிக்க வேண்டியதெல்லா முட்ச்சுட்டு வந்துருவே நானு
ஆ சரியா சரியா வா வா
ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணுனு விஷ்யோ மட்டு பண்ணிட்டு நா வந்துருவே ம்
பா சரிப்பா அ
ம் சரி இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல உங்ளுக்கு நா தொடர்பு கொள்றே
ஆ சரியா ம் அதுக்கு இப்ப என்ன வே வேல
கட் பண்ணிறீங்ளா
ஓ அப்டியா யான் டாஸ்க் இன்னு கம்ப்ளீட் ஆகலையே ஆ லெவன் ட்வெண்ட்டி ஃபைவ் தா ஆவுது பண்ணலாமா அப்டி